ஹலோ ஆ கேக்குது கேக்குதியா
சனி ஞாயிறு லீவ்லா எதுக்குதா விடுறாங்கனு எனக்கே தெரியல அப்டியே தி்ங்ககிழமையிலேயே இருக்கலாமான்னு தோணுது சனி ஞாயிறு வந்தாலே
எங்க மூணு டிக்கெட்டு என்னாச்சு அங்க அங்க
காலைலயே என்னமோ வேலையே இல்லாத மாதிரி வீட்ட புடை தொடங்கடான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கெட்ல தண்ணி ஆளுக்கு ஒரு மாப்ப கையில கொடுத்தாச்சு
ம்
வீட்டு ஃபுல்லா தண்ணிய சிந்தி அது வீட்ட கூட்டிட்டு தான தொடைக்கணு
ம்
கூட்டவு இல்ல அங்கங்க மண்ணு தூசி குப்பையுமா கடக்கு
ம்
அதோட இவிங்க வீடு ஃபுல்லா தண்ணிய சிந்தி வச்சு தொடைக்கிறேன்னு மூணு பேரு பேரு சண்ட போடுறாய்ங்க மாப்புக்கு இது வேணா அது வேணா இது வேணும் அது வேணுன்னு
ம்
ஒரு வழியா அவைங்கள சமாளிச்சு குளிக்க வைக்கலான் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப இப்ப அந்த தண்ணியோட அப்டியே விட முடியுமா நம்ம
ஆமா மறுபுடி கூட்டி தொடக்கிறோல
ஆ தொடச்சிட்டு இங்க வர மணி பத்தரையாச்சு இவரு சத்தம் போடுறாறு பத்திர மணி கொடாந்து விட கூட ஆள் இல்ல விங்கடி விங்கடி நடந்து வந்திருக்கு அங்கிருந்து
ம்
இப்பவந் சத்தம் போடுறாரு ஒம்பது மணிக்கு வேலை ஆரம்பிச்சதுட்டு பத்ர மணிக்கு எதுக் போற வீட்லே இருக்க வேண்டிதனா அப்டின்னா
ம்
செரி அப்ப இருந்து கிடவானு கேட்டே
ம்
ம் அது அப்டியே போட்டு வந்தாலு யாரு செய்வா
அதான ஏ அது இருக்குல்ல செய்யாதா
ம்ஹும் நேத்து இத‌ நா அங்க விட்டுட்டு வந்த கொடுமைக்கு எ பெட்ரூம்ல ஃபுல்லா விளக்கெண்ணைய கொட்டி வச்சு என்னன்ன செய்ய முடியுமோ மொழிகி விட்டு
ம்
மிட்டாய பூற சாப்ட்டு சாப்ட்டு துப்பி வச்சு
அ
அத ஃபுல்லா நே நேத்துக்கே அநியாயோ பண்ணிவச்சு பண்ணி வச்சிருந்த அப்பயு கேக்குற எதுக்கு நீ ரூம்ம திறந்து உட்டே அப்டின்றே அவனாவே தெறந்தடுறய்யா ரூம்ம அதாவது திறந்து விட்டுட்டு இவன அந்த ரூம்ல விட்டு பூட்டியிருது
ம்
இதுங்க ரெண்டுத்துக்கு டி விய போட்டு விட்டுறது இவுங்க இங்க வேலைய பாக்கறது அப்ப என்ன செய்யணு பாக்க முடியாட்டி இங்கயே அனுப்பி உட்டுருக்கணு எங்க பார்க்கத் தெரியாது நீங்களே வச்சிக்கோங்க வச்சிருங்கன்னு சொல்லணு மதியானோ சாப்பாட அரையு குறையுமா ஊட்டிருக்கும் போல மதியத்துக்கு மேல போய் அம்மாட்ட போயிட்டு எனக்கு பசிக்கிது பசிக்கிது பசிக்கிதுனு அம்மாவ போட்டு ஒரே உயிர் எடுக்கருது
ம் ம்
ம் சாப்பாட ஊட்டுன்ன அடுத்த செகண்ட் போன் அடிச்சாச்சு அங்க அனுப்பிவிடவா நாங்க தூங்க போறோம்
ம்
ம் இது தூங்காது அதனால அங்க அனுப்பிவிடவா
ஏன் படுத்தா தூங்கமா தூங்க மாட்டனா
எல்லாரு படிக்கல படுக்கதானே செய்யு வீட்ட அ வீட்‌ ல யாருமே கெடயாது அப்ப வீடு அமைதியா இருக்கு. இப்ப எல்லாரு கேக்குறாங்க நம்ம மட்டு அ அன் அங்க அனிப்புடவா அப்டின் போணு
அ ன்
இல்ல இல்ல நா தா இங்க அம்மாட்ட அனுப்பிக்கிறே அப்டின் சொல்ட்டு அப்புற அம்மாட்ட அனுப்பிவுட்டே அங்க போனதுலருந்து எனக் பசிக்குது பசிக்குதுன்னு அப்புற தோச ஊத்தி குடுத்ருப்பாங்க போல அம்மா சாய்ந்ரோ தோசைய சாப்புட அப்புற திரும்ப பால வாங்கி குடிக்க எப்டி மாரி இருந்துருக்கு எங்க அம்மா என்னைத்திட்றாங்க ஒனக்கு சாப்பாடு ஊட்றதவுட அப்ர என்ன வேல அப்டி நா இங்க இருந்து போக ரெண்டு மணி ஆயிரும். பசிதாங்காது அப்டின் சொல்லிட்டு தா நா அங்க அனுப்பிவுட்டே சேரி போன் சொல்ட்டு. இதுவு நம்ம பேச்ச கேட்கவே மாட்டீங்குதுக்கா நம்ம கூட இருன்னா இருக்கனும்ள.
அது இருக்கு
இன்னைக் நேத்து நைட்டே சொல்றே காலையில அதுககிட்ட சொல்லாதா அவிங்க ரெண்டு பேர்ட்ட சொல்லாத நம்ம ரெண்டு பேர் மட்டு காலைல எழுந்ருச்சு குளிச்ச கெளம்பி போயிருவோ நா மூணு பேர்மே என்னால வச்சு பா க்க முடியாது நீங்க ஒருத்தேனா நா வச்சு பாத்துக்குடுவே பக்கத்துல அப்டின்னுச்சு சரி சரின்னு சொல்லிட்டு காலைலயே எந்திரிச்சதும் சொல்லியாச்சு நீங்க ரெண்டு பேரும் வர வேண்டாம் நாங்க அம்மா கூட கட்டடடுத்துக்கு போறேன் உங்க அம்மானால உங்கள பார்க்க முடியாது
அய்யயோ
அது வந்தா மூணு பேரும் கீழ விளையாடுவாங்களா கீழே உள்ள போர்ட்டிக்கோள மணல் கொட்டி இருக்கு ஆத்துமணலு அதுல நாங்க வெளையாடுறோம் நீ போய் மேல வேலைய பாரு அப்டின்னா மாடியில ஆ மூணு பேத்த நான் வுட்டுட்டு மாடியில வந்து நான் வேல பாக்க முடியுமா ஏன்ன நீ மாடில நீ அங்க நடக்கற வேலய நீ பாரு நாங்க மூணு பேரு கீழ வெளாண்டுக்குறோம் ம் நகரு நாய் தெரு நாய் தெருநாய் நெறைய இருக்கு வந்து கடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்கன் கேட்டே அதுக்கு பெருசு சொல்லுது நா காப்பாத்திருவே தம்பிங்க ரெண்டு பேத்தயு நா காப்பாத்திடுவே.
பெரிய மனசெங்க
யா
நீங்க ஒரு ஆணியு புடுங்க வேணா பேசாம அமைதியா வீட்டுக்குள்ள போய் கதவ பூட்டிட்டு பேசாம இருங்கனே
ம் அது இந்த தெருவுல பத்து நாய் கிட்ட கெடக்குக்கா தெருநாயி
ஏ ஆமாங் காலையிலங்கிட்டு வந்து பத்து பதினொரு நாயி
அ நெறைய இருக்குது அது இங்க நெழலுக்கு இந்த போர்டிக்கோல தா வந்து படுக்குது அதுக்கு பூரா நின்னு நே வந்து வெளாண்டுகிட்டு மொறச்சு பாத்துச்சுங்க என்ன நம்ம எடத்ல இவேங்க மூணு பேரு ஒக்காந்து இருக்காங்கேனு அது வந்து நின்னு மொறைக்குதுங்க சோ மெனக்கட்டு சொல்றே சொல்லாதடா சத்தம் இல்லாம போயிராலானுதுக்கு சொல்லிட்டு காலையில அதுக்கு பிறகுதா உங்குளுக்கு போன் பண்ணே கூட வரேனு சொல்லி அழுததுமே. நீங்க கொண் வந்து உட்டுனுனிங்லா ஒனே பண்ணு பயந்துகிட்டு ஓடி போய் ரூம்க்கு கதவ பூட்டிகினுச்சு. எங்க கொண்டு போய் அங்க விட்ருவாளோ அப்டின்னு இது ரெண்டு கூட வரேன் நின்னுச்சு திரும்ப சரி வானு சொல்லி கூட்டு வந்து கீழே குடவுன்ல ஒன்ன வுட்டுட்டு ஒன்ன மட்டு கூட்டிட்டு வந்தே நல்லவேல இன்னிக்கு புண்ணியமா அண்ணனு அண்ணியு வந்துச்சுங்க
ஆன்
வரவ்ங்களுக்கு அதோட அனுப்பிவுட்டுட்டே அ
ப்ல நல்ல ஜாலியா அது வாட்டுல இருக்குது அ
ஆமா எந்த ஒரு இதுமே இல்ல எத பத்தியுங் கவல இல்ல யார பத்தியுங் கவல இல்ல
ம் ம் ம்
ம் ஸ்ட்ரெஸ் இல்லாம அப்டித்தா இருக்கணு இருந்தா அதனாலதா அப்பதா இளமையா இருக்க முடியும் போல
அது உண்மதே
ம் ம்
ஆ இது என்னாச்சு அந்த சத்துமாவுக்கு கேட்டிருந்தே
ஆமா மறந்துட்டே அத இன்னு எழுத நேரமே இல்ல எங்க இங்க இருந்து போகவே ஏழு ஏழ்ரை ஆயிருது
ஆ அ
அதுக்கப்பறோ சாப்ட்டுக்கு படுக்க நேர ஆயிருது நைட் ஆயிருது அப்பறோ ஆமா திரும்ப கால்ல எந்திரி ச்சுனு இதுகள ஸ்கூலுக்கு கெளப்பி நம்ம கெளம்பி வர்றதுக்க நேரொ ஆயிருது
ஆமா ஆமா நா சரி நேத்திக்கு நீ அனுப்பி வுட்டுருவ அப்டின்னு
ஆ இல்ல நா உங்களுக்கு நாளைக்கு இதுக பூரா ஸ்கூலுக்கு போயிருங்களா கால்ல ஃப்ரீயா இருக்கு அந்நேரோ நா உங்ளுக் எழுதி அனுப்பி வுடுறே ஆ
அப்டினா நா அம்மாட்ட நேத்தா சொல்லிகிட்ருந்தே பேசு சாம அதென்னா என்னத்தையோ ஒன்னு குடுத்துக்கலாம்ல சத்தா கஞ்சியா குடிச்சாலு சரி கூழா குடிச்சாலு சரி அப்டின் சொல்லிட்டு ஏதோ ஒன்ன குடுத்துக்கலா அப்டின்னு ஆ சேரி பாரு
நாளைக் கண்டிப்பா டுறேன் பகல்ல அனுப்புறீன்னா சாய்ந்தரம் போய் வாங்கிடுவீங்கல்ல
அ அதா அதா அதானிக்கி ஃபாதர்ஸ் டே வா ஃபாதர்ஸ்ட் டேக்கு ஃபாதருக்கு ஏதாவ்து கிஃப்ட்டு குடுக்கனுமா மேடம்
உங்க அதே ஸ்டேட்டஸ் பயங்கரமா போட்டுக்குட்டுருக்கு ம்
அதா சொல்லுச்சு என்னத்தடி வாங்க போறேன்னு எனக்கு ஒன்னு வேணா சரி ஒரு இந்த இங்கனுக்குள்ள போய் ஒரு பெர்ப்யூம வாங்கி குடுத்துருடி அப்டின்னே
ஆ
ப்யூம்லா அப்பா போட மாட்டாங்க அப்டின்னுச்சு
ஆ
சேரி போடாட்டி பரவால்ல நம்ம போட்டுக்கலா அப்டின்ட்டே
ஆ சரி எப்பயும் வாங்கி குடுக்குற ஒரு டீ ஷர்ட்ட வாங்கி குடுத்துர வேண்டிய தானே
கடைக்கு போக முடியாதுல்ல இப்ப
ஓ ஆமா
அதனால அ நம்ம வாங்கி குடுத்தா அவர் வேற மாரி எதிர்பாக்குறாரு அதனால சரி ஒரு வாட்ரு கேன வாங்கி குடுத்துறவாமான்னு கேட்டா
ஆ
எப்ப பாத்தாலு வாட்டர் கேன் அந்த வாட்டர் கேன் நல்லா இல்லாம போச்சல அப்படின்னு எத்தன வாட்டர் கேன வாங்கிதே நா அடிக்கி கடிக்கி வைக்கிறது
ம் ம்
அப்டின்னா இவளுக்குக்குன்னு ஒரு சில்வர் வாட்டர் கேனு வாங்குனே சின்னதா அர லிட்ரு அந்த சில்வர் வாட் ட்ரு கேன அவர் எடுத்துட்டு போயிகிட்டுருக்ராரு
அர லிட்ரு எங்க வாங்குனீங்க சில்வரு
இந்த நம்ம எ எது வசந்தத்துல
விக்குதா
ஆ மேல இந்த போன உடனே என்ட்ரன்ஸ்ல மேல வச்சிருக்கிறாங்க
இந்த சில்வர்னா நம்ம பான எல்லா வச்சுருக்கோமே அந்த சில்வரா இல்ல
அது இல்ல நம்ம சில்வர் வாட்டரு கேன் இருக்குல்ல எவர் சில்வர் பாத்ர வாட்டரு கேனு வாட்ரு கேன்ல அந்த வாட்ரு கேனு
செரி செரி என்ன வெளாடிங்க நீங்க
பிளாஸ்டிக்கே கொடுக்கனு நூத்தி ஏழு எண்பது ரூவாயோ என்னமோ ஒன்னு பாத்து பண்ணிடு
ம் ஆஆ நானு அப்டுதா தேட்றே ஒனக்கு ஒன்னு அமைய மாட்டேங்கிது
அப்டியா இந்த இங்குனகுள்ள நெறையா இருக்கு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு
ஆ
ஐய்ரியா எனக்கு அரதா வேணு அந்த பெருசலா வேணா அப்டின்டா ஆமா ஏற்கனவே ஒ ஒரு லிட்ரு சோ ஒரு லிட்ரு சில்வர் வச்சிருக்கு
ம் ம்
இது கேய் ஈவினிங் கிளாஸ்ல இருக்ல ஈவினிங் ஆ அதனால செரி ஓ ஒரு லிட்ரு பத்தாதுனு சொல்லிட்டு ரெண்டு வாட்ரு கேன குடுத்து வுடுறது குட்டி குட்டியா குடுங்கனது
ஆ ஆ
அர லிட்ரு இவளுக்கு வாங்கிட்டு வர்ரே அவங்க அப்பா அத தூக்கிட்டு போய்டு இருக்காரு
ம் அவங்களுக்கு அது வசதியா இருக்கு பேக்ல கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கு
அதனால சேரி அவருக்கு ஒண்ணு தனியா வாங்கி குடுத்துட்டோம்னா
ஆ
அமச்சுடு இந்தா அப்டின் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சேரி வாங்கலே நீங்க வாங்க கடைக்கி போலாம் அப்டின்னாரு குளி குளிபே அப்புறமேல் போலா அப்டின்னுட்டு இருந்தே
ஆ
இவிங்க வேற ஞாயிற்றுஞாயிற்று க்கிழம வெறு விஜய் படமா போட்டுக்கிட்டு இருக்கறாங்கே
ம்
போட்டி போட்டு போடுவாங்களோ என்னமோ தெரியல சேனல் காரேங்க
ம் எல்லா சேனல்லயு அதே படமே ஓடுதா எல்லாச் சேனல்லயு அதே படமே ஓடுதா
ஆமா நானு பாத்துட்டு இந்த மூணு நாலு வாரமா சன் டிவில விஜய் படந் தா போர்ராங்கே
ம்
போன வாரோ துள்ளாத மனம் துள்ளும் போட்டாங்கே
ஆ
அதுக்கு முந்துன வாரோ ஏதோ ஒரு படோ போட்டாங்கே விஜய் படந் தா
ஆ
மெர்சல் அப்பற ஜீ தழிழ்ல மெர்சல் போட்ருந்தாங்கே
ம் ம்
இந்த வார இதுல கோட்டு போட்ருக்காங்கே அதுல ப்ரண்ட்ஸு போட்ருக்காங்கே
ம்
தொடந்து இவங்க அப்பா கூட கேட்டாங்க என்னது தொடந்து விஜய் படமா போட்றாங்கே சன் டி வி ல அப்டின்னாரு தொடந்து விஜ படமே அத பாத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டுது எப்டி பன்னெண்ரை மணி ஆயிருது அதுக்குள்ளயு எல்லா வேலயு முடிச்சுட்டு சாப்ட உக்கார்ற நேரோ நா போய் குளிக்கிறேன்டு போது
ஆ ஆ
அப்ப திட்றாரு ஞாயித்துக்கெழம ஒரு நேரோ தா ஓ சேந்து உக்காந்து சாப்றோ
ஆமா
இப்ப நைட்லயு சேந்து உக்காந்து சாப்ட மாட்ற நீங்க சாப்டுங்க நா அப்பறமேல் சாப்டுக்கிறே அப்டி இப்டினு ஏதாவொரு நா படிக்கிறே வக்கிறேன்றா
ஆ
செரி ஞாய்த்துக்கு மத்யானோ தானே உக்காந்து எல்லாரு உக்காந்து சாப்டுவோ சேந்து உக்காருனு இப்ப உட்கரதே கெடையது சேந்தே உட்கரது கெடையாது
ம்
நா நா நாங்க உக்காந்து சாப்ட்ர நேரோ நீங்க சாப்பட்ர ரெண்ட்ர மணி ஆயிங்ர நா பேய் குளிக்க போற அப்டின்டு
செரி இப் அ அ அ
நீ போய் என்னமா பண்ணுட்டு நாங்க நாங்கவாட்ல சாப்
ம்மா அப்றோ அதத்தா செய்ய முடியு பசி நம்ம எவ்ளோ நேரோ பசில உக்காந்துர்க்றது
ஆ இல்ல சொல்றத கேக்கனு தோ இப்ப எல்லா எல்ல காலைல எந்திர்சோனே குளிசிர்க்கனு எந்திரிக்கது லேட்டு
ம் இல்ல மதியானோ சாப்டுட்டு ரெஸ்ட் எடுத்தா திரும்ப சாந்த்ரோ கொஞ்சோ ஃப்ரே ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல
ஆ அதுதா அத சொன்ன இந்த பாரு தலயில எண்ணெய வச்ட்டு இந்த பாட்லு உக்காந்து கடக்குது
ம்
இந்தா முடிய போது படோ முடிய போது அப்டினுட்ருக்கு நா வேலய முடிச்ட்டு நா குளிக்க போற நேரோ அது போய் உக்காந்துகுரது சப்பா முடிய்ல என்னால
அக்கா பத்து நிமிஷத்த கடந்துருச்சு கட் பண்ணவா செரி செரிக்கா
அ ஆ கூப்றியா என்ன
ஆ கூப்டுறே
சேர்
ம்